ஹலோ கேக்குதுங்ளா
கேக்குதுங்க
யாருன்னு தெரிதா என்ன ரொம்ப நாள் ஆச்சு ஃபோனே பண்றதில்ல மறந்துட்டீங்ளா
மறக்கல்லா இல்லங்க கொஞ்ச பிஸி ஆயிட்டோ அவ்ளதா
மெசேஜ் இல்ல ஃபோன் இல்ல எதுமே இல்ல நாங்க பண்ணாதா நீங்க பேசுறீங்க
ஆமாங்க ஆஃபீஸ் போறோ அதனால கொஞ்ச பிஸி ஆயிட்டோ டைமிங் வேற ஜென்ரல் ஷிப்டு
ம் இப்பகொஞ் ஃப்ரியா இருக் கீங்ளா ஒரு பத்து நிமிஷம் பேசலாங்ளா
ஆம் பேசலாம் பேசலாம் இப்ப பிரீதா
ம் வந்துட்டிங்களா ஆபீஸ்ல இருந்து ஆபீஸ்ல இருந்து ஆ ஏ அழுறா பைய என்ன பிரச்சனையா
அவனுக்கு கிரீம் பிஸ்கட் வேணும்மா
ஓ பசங்க எங்க சொல்றத எங்க கேக்குறாங்க கிரீம் பிஸ்கட்தா வேணும்ன்றாங்க ம் ம்
தோ கடைக்குதா போற வாங்கிதா தரணும்
ம் வாங்கி குடுக்குறன்னு சொல்லியாவது அமைதியா இருக்க சொல்ல வேண்டிதானே அப்பயும் கத்திட்டே இருக்கானே
சங்க
ம்
தோ கடைக்குதா கூட்டு அழுவுறா
ம் அதா கடைக்கு கூட்டிட்டு போயிட்டியு அப்புற ஏ அழுவுறா
அழுவுரானே
இப்ப இருக்கற பசங்களே இப்படிதா இருக்காங்க சொன்னாப் புரிஞ்சுக்கிறதே கிடையாது
அதுதான் காலலிருந்து ஆப் போயிட்டு அங்க வேலை செஞ்சோம் ஆ டென் டூ சிக்ஸ் டியூட் டேவ்
ஓ அப்ப சீக்கிரமா கெளம்பிருவீங்களா
ஆமா வீட்லருந்து ஒரு எயிட் ஃபாட்டி பைவ் டு நைன் ஓ கிளாக் குள்ள கெளம்பிடுவ ட்ரெயின் ஒரு நைன் தர்ட்டி ட்ரெயின் தா
ட்ரெய்ன்ல தா போறீங்க ஆ எவ்ளோ நேரோ ஆகு ஆஃபிஸ் வீட்ல இருந்து ஆஃபிஸ் போறத்துக்கு
ஆ ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகு ஃபார்ட்டி ஃபைவ் டூ ஒன் ஹவர் ஆயிடு ட்ற இதென்னவோ கிட்டதா ட்ரெயின்லருந்து ஒரு ஃபிப்டீன் மினிட்ஸ் தா
ம் வரும் போது ட்ராஃபிக்கா இருக்குல்ல
ஆ ட்ரெயின்ல இருந்து எறங்கி அப்றோ பஸ் பஸ் இல்ல ஆட்டோ மாறி அப்றோ ஆட்டோல இருந்து அங்க எறங்கி ஆமா டிஸ்டன்ஸ் என்னவோ கம்மி தா ஸ்ட்ரெய்ட் டு ஸ்ட்ரெய்ட் த பாயிண்ட் டு பாயிண்ட் இருந்தா ஈஸியா இருக்கு
ம் மாறி மாறி போணுனா கஷ்டோ ம் உங்க வீட் டுக்கார ட்ராப் பண்ண சொல்ல வேண்டியதான அவரு வேற பக்கமா போவாரோ ம் அவரு வேற பக்கமா போய்ட்ருப்பாரு நீங்க ஆஃபிஸ் வேற பக்க இருக் இருக்கு ம் ம் அப்றோ டெய்லி லன்ச்சு இதல்லா எடுத்துட்டு போய்டுவீங்ளா
லன்ச் ஆமா எடுத்துட்டு தா போற ப்ரேக்ஃபாஸ்ட் மட்டு சாப்ட்டு போவ இல்லன்னா
ம் ம் ம் ம் கடையில எல்லா நீங்க அதிகமா சாப்டாதீங்க வெளி வெளியில இருக்குற ஃபுட்ட சாப்டா ஆமா அது என்னமோ கரெக்ட்டு தா சொல்றத சொல்ற நான் ப பெரியவுங்க சொல்லுவாங்க இல்லையா வெளில சா வெளியில சாப் சாப்பாடு எல்லா வாங்காதீங்க வீட்டு சாப்பாடே சாப் சாப்புடுங்க ஆனா நம்மளு சொல்றோ நா சும்மாதா இருக்கே என்ன பண்றது வீட்ல போர் அடிக் கிது
ம் ம்
பையனுக்கு ஸ்கூல் சேத்துட்டீங்களா இல்ல இனிமே தானா
ஸ்கூல் சேக்கல டு டூ அண்ட் ஹாஃப் இயர்ஸ் தான ஆகுது
ம் இப்பலாம் ஃபீரி ஸ்கூல் எல்லா சேத்துறாங்களே
ப்ரீ ஸ்கூல் எதுக்கு வேஸ்ட்டா ஃபீஸ் கட்டிக்கிட்டுன்ட்டு இங்க பக்கத்தல பால்வாடி இருக்கு வீட்டு பக்கத்துல
ம் ம் போயிட்டு அமைதியா போயிட்டு வரானா
ஒகே தான் இருக்கான் எங்க அம்மா இருக்கவோ கொஞ்சோ
ம் ம் இல்ல அங்க இருக்கற பசங்க கூட ம் இல்ல அங்க அங்க போய் விடறாங்களே அமைதியா போயிடுறானா பசங்க அங்க இருக்கறவங்க கூட வந்து ஃப்ரெண்ட்லியா அப்பிடியே இருந்துடுறானா இல்ல அழுதுட்டு தான டெய்லியும்
யாரு கூடயும் சேரல போயிட்டு அமைதியா இருக்கா எ அம்மா இருந்தா இருக்கா
ம் ம் அங்கேயே இருந்துட்டு கூட்டிட்டு வருவாங்களா
ஆமா ஒரு பனெண்டு மணிக்கு ஒரு நைன் தேர்ட்டி டு டென் ஓ கிளாக் கூட்டு போனா ஒரு டுவெல் ஓ கிளாக் கூட்டு வந்துலாம் சும்மா ஒரு வீக்குக்கு
உம் அங்க நல்லா சொல்லி தராங்களா ஓரளவு இப்ப சும்மா ஏ பி சி டி ஒன் டூ த்ரீ அப்படின்ற மாதிரி அ ஓரளவு சொல்லி தராங்கல்ல இல்ல இப்ப ஸ்கூல் ப்ரீஸ்கூல் நம்ம ஃபீஸ் கட்டி நம்ம படிக்க வைக்கறோம் இல்லயா அத விட பார்த்தா இது எவ்வளோ பெட்டர் அப்படின்னு தோணுதில்லயா
பெட்டர் தா நல்லா சொல்லி தறாங்க ரைம்ஸ்லாம் சொல்லி தராங்க
உம் சொல்றனா வீட்டுக்கு வந்து
உம் ம் இன்னும் அந்த அளவுக்கு இல்ல ரெண்நாள் தா ஆகுது போய்
ஓ இப்ப தா சேர்த்தீங்களா சேரி சேரி அப்பறம் எங்கேயாச்சும் வெளில போயிட்டு வர வேண்டிதானே வெயில் காலம் சம்மர்லை ஓ ஆஹ் ஸ்கூல் இப்பஸ் இல்ல போன மாசோ சொல்றே லீவுலாய் போன மாஸ் அப்புலா இருந்துச்சில்லையா ஸ்கூல் லீவு அந்த மாதிரி சும்மா எங்கயாத் ட்ரிப் பொயிட்டு வரல் அதுல ஒரு ரெண் நாள் மூண் நாள்க்கி
அப்டி ஏதூ இப்ப வரைக்கு போனதில்ல தூரமா சொந்தக்காரங்கோ ரிலேட்டிவ் வீட்டுஸ்க் போவோ
உம் எந்த ஊர்ல இருக்காங்க ரிலேட்டிவுஸ்லா
அவொங்க எங்க கல்பாக்கம் தெரியுங்களா உங்களுக்கு
ஆமா அங்கதா இருக்காங்ளா ஓ சேரி சேரி சொந்த ஊரே கல்பாக்கம் தானா
ஆமா சொந்த ஊரில்ல எங்க அப்பாக்கூ அக்கா ஊரு எங்களுக்கு இங்கதா நேட்டிவ்
ஓகே ஓகே ஓகே அப்றொ நைட் என்ன இப்ப டிபன் தானா இல்ல சாப்பாடு சாப்டுவீங்ளா
சாப்பாடுதா செய்றாங் அம்மா
உம் உம் எது இருந்தாலு பசங்க சாப் டுர்றாங்களா இல்ல அவங்ளுக் கேத்த மாரி அவங்ளுக்கு தனியா செய்யணுமா
எது இருந்தாலுலா இல்ல அவனுக்கு என்ன புடிக்குதோ அதா சாப்புட்றது மோஸ்லி அவ எஃக்கு தா விரும்ப்வா ஆமா இந்த கடைல விக்கிற பிஸ்கெட்டு சாக்லேட்ஸ்ஸு அது இப்ப வெயில் டைம்லா ஐஸ்கிரீம் கேட்டு
உம் ஆமா சளி புடிச்சிராது
உம் இப்பத்திக்கி ஏதூ ஆகல சேத்து வச்சி ஒரு நாளு
ஆமா உம் ஆமா அதுக்கப்றொ டாக்ட்ர து க டாக்ட்ரு கிட்ட தூக்கிட்டு போனு மருந்து மாத்ரையு சாப்ட மாட்டாங்க ஊசி போட்ணுனா திக் அத்து கத்துவாங்க டாக்ட்ரு கிட்ட போலன்னா சரியூ ஆகாது
டர்கிட்ட போய் பாக்குறமோ இல்லையோ அங்க போனோனே சரி ஆயிடுது உம்
ஆமா வீட்ல வீட்டு பக்கத்துலயே ம டாக்டர்ஸ்லா இருக்காங்கல இல்ல நீங்க தனியா அ நார்ம்லா இவங்க கிட்ட இந்த டாக்டர்ஸ் கிட்டதா காட்டுவோ அப்டின்டு பேம்லியா ஃபேமிலி டாக்டர்
ஃபேமிலி டாக்டர் இல்ல இவனுக்குன்ட்டு பாக்குறது இங்க பக்கத்து பக்கத்துல ஒருத்தவங்க இருக்காங்க வீட்ல இருந்து ஒரு ஃபைவ் டூ டென் மினிட்ஸ் ஆகும்
ஆ பொறந்ததிலிருந்தே அங்கதான் காட்டக்குது
ஆமா ஆமா
ஓ இல்ல பசங்க பசங்க டாக்டர் தானா இல்ல பெரியவங்களையும் பா மாதிரி டாக்டர்ஸ் தானா ஓ சரி
அப்பறம் நீங்க என்ன பண்றீங்க
ம் நான் சும்மாதான் இருக்கேன் வீட்லதான் ஒர்க்ல்லாம் போல எதுவும் போயிட்டு இருந்தேன் அப்புறம் நின்னுட்டன் கொஞ்சம் ஃபேமிலியும் பாத்துக்கணும் அப்டின்றதால கொஞ்சம் பிரேக் எடுக்கலாம் நடுவுல நடுவுல கொஞ்சம் பிரேக் பிரேக் எடுத்துட்டு அப் அப்பறம் மறுபடியே ஜாயின் பண்ணிக்கலாம் இல்ல வேற ஏதாச்சு ஆபர்ஸ் வந்துச்சுன்னா
எங்க பிரேக் எடுத்துட்டு போலான்னு விட்டா அப்படியே அ பிரேக்லே ஆயிடுது
ஆமா அதுவும் சரிதான் ஆ வீட்டு வேலையே கரெக்டா இருக்கு காலையில இருந்து நைட்டு் வரைக்கும் எதுவுமே யாராவது பண்ணுவாங்கணு பாத்தா நம்மாதான் எல்லா வேலயும்
ஆமா மாமியார்ல்லாம் இருக்காங்களா உங்களுக்கு
இல்ல இல்ல நானும் எங்க வீட்டுக்கார் மட்டும் தான் தனியாதான் இருக்கோம் அவுங்கள இப்ப யாராவது பெரியவங்க இருந்தா பசங்கள பாத்துப்பாங்க அது இதுன்னா எங்க யாருமே இல்ல இல்லாததும் நல்லதுதான் தோணுது இருந்தாங்கன்னா பெரியவங்க எதையாவதுன்னு சொல்லிட்டே இருப்பாங்க நம்ம ஆமா நாங்க தனியாதான் இருக்கோம்
ம் பசங்க
தான் இருந்தோம் இப்போ தனியா தான் இருப்போம் தனியா இருந்தா தான் அது கொஞ்சம் ஃப்ரீடமா இருக்கிற மாரி தோணுது ஆமா இப் நம்மள வந்து இந்த வேல செய் இயா அந்த வேலஸ் இல்லியா அப்டின்னு கேக்கறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்கல்ல எப்ப நம்மளுக்கு தோணுதோ அப்ப சாப் ல்லா எப்ப தோணுதோ அந்த வேலையா
ஆனா இருந்துட்டே இல்லன்னம்போது ஒரு மாரி இருக்காதா
ஆமா இருக்கதா செய்யுது இருந்தாலு அங்க கம் அங்க இருக்கிறத பாத்தோன்னா ந வந்து இங்க கொஞ்ச ம எல்லா விஷயத்தலயும்னு பாத்தா கொஞ்ச இங்க கொஞ்ச அதிகமா ஃப்ரீயா இருக்குற மாரி தோணுது
ஓ ஆமா நல்லாதா இருக்கு நாங்களு அப்படிதா இருந்தோ
ம் போயிட்டு வந்துட்டுதா இருக்கோ அவங்களு வந்துட்டு போயிட்டுதா இருக்காங்க இருந்தாலு ஒரே வீட்டலேயே இரு இருக்குற மாரி வேணா அப்டின்னு தோணுது அன்னாலைக்குது இந்த காலத்துல வந்து ஜாயிண்ட் பேமிலி யாரு அமா ஜாயின் பேமிலியே வந்து யாரு விரும்பமாட்றாங்க நெனைக்கிறே நானு
ஆமா ஆமா திருமணத்தை தாண்டி அவங்கவுங்களுக்கு தேவையானத அவங்கவுங்களுக்கு ஒரு பிரியா செய்ய முடியல
ஆமா இப்ப நம்முளுக்
சேந்துருந்தோனா ஆ இப்ப காலையில இருந்து ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு போய் படுக்குறோ அப்டின்னா கூட அந்த டைம்ல ஏதோ கொஞ்ச சாப்ட் அலுப்போடு
ம் பெரியொவங்க பெரியொவங்க இருக்கிறதால அவங்கள கொஞ்ச அ அதிகமா கவனிக்க வேண்டியதாருக்கு பசங்கள விட பெரியவங்கள தா அதிக கவனிக்க வேண்டியதாயிருக்கு
ஆம்மா ஆமா
ம் செரி ஓக்கே நா பிரியாயிட்டு கால் பண்றேன்ப்பா கொஞ்ச வேலையா இருக்கே
செரி ஓக்கேப்பா நாளைக்கா கால் பண்ணுங்க
ஆ